வணங்க இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க தோழி அ இப்ப எதுக்கு நா சம்பந்தமா கூப்ட்டேன்னா தோழி இப்ப சமீபத்துல நீங்க சமைச்ச அசைவ உணவை பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுங்களா அதுவு ஈஸியா இல்லாம கொஞ்சோ வந்துட்டு கஷ்டமா வந்து நம்ம நேரம் எடுத்து சமைச்சாலு நல்லா ருசியா இருக்கு பாத்தீங்களா அது மாரி உணவுகள் ஏதாவது பத்தி சொல்ல முடியுங்களா
ஆ கண்டிப்பா ஆ நா வந்து ரொம்ப நேரம் எடுத்து நானு ரொம்ப ஆ சிரமப்பட்டு இது வரைக்கு ந அந்த மாரி டிஷ் எதுவு பண்ணது கிடையாது இருந்தாலு வந்துட் டு கொஞ்சோ நேரம் செலவழிச்சாலும் ரொம்ப நேரம் செலவழிக்காம ஓரளவுக்கு பண்ணி ஆ ரொம்ப ருசி சியா வந்த அ ஐட்டம்ஸ் எல்லா இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் மட்டு நா உங்களுக்கு சொல்றே அந்த மாரி பாத்தோம்னா வந்துட்டு இப்போ இப்ப நான்வெஜ் ஒரு கிரேவி மாரி பண்ணே அது எப்டி பண்ணனா வந்துட்டு ஆ ஒரு ஒரு பேன் எடுத்துக்கணு சி சிக்கன் வந்து எப்பயுமே குக்கர்ல வேக வைக்கிறதுக்கு பதிலா நீங்க வந்துட்டு அப்டியே வந்துட்டு ஒரு பாத்திரத்துல வேக வச்சிங்னா அதா அந்த கொழம்பா வந்து அப்டியே மூடி வச்சு வேக வச்சோம்னா ரொம்ப சுவையா இருக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்த வச்சுட்டு அதுக்கப்பறமா ஆனியன் வந்து நல்லா பெரிய ஆனியன் வந்து அ ரெண்டு ரெண்டு கட் பண்ணிக்கணு நல்லா நீள நீளமா அதுக்கப்றோ ஒரு மிக் சிய எடுத்துட்டு ஒரு தக்காளி நீங்க ஆட் பண்ணிக்கணு தக்காளி ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு முந்திரி பருப்பு அதுக்கு அப்பறமா சோம்பு சீரகம் அதுக் கப்பறம் கொஞ்சோண்டு மிளகு போட்டுட்டு நல்லா வந்துட்டு பேஸ் டா வந்து கொஞ்சோ அரைச்சிக்கணு ஒரு ரெண்டு பீஸ் அ தேங்கா வேணும்னா போட்டுக்கலா நல்லா வந்து இத பேஸ்ட்டா நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கணு அதுலயே வந்துட்டு கொஞ்சோண்டு இஞ்சியு அப்பறோ கொஞ்சோண்டு பூண்டும் போட்டுக்கலா நீங்க வந்து பேஸ்ட் ஆட் பண்றாருந்தா இத நீங்க அ விட் டுருலா அத வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணு அதுக்கப்றோ ஒரு பேன் வச்சுட்டு இது இரும்பு கடாயில வச்சு பண்ணீங்கன்னா இன்னு ருசியா இருக்கு நல்லா ஆ ம கமகமன்னு அதனால ஒரு பேன் வச்சுட்டு என்ன பண்லான்னா கொஞ்சோண்டு நல்லெண்ணெ இருந்தா நல்லெண்ணெ ஊத்திக்கலா இல்ல தோங்கா எண்ணெ இருந்தா தேங்கி எண்ணயு ஊத்திக்கலா கொஞ்சோண்டு சோம்பு போட்டுட்டு அதுக்கப்பறோ கொஞ்ச வதங்குனதுக்கப்றோ கருவேப்பில போட்டுட்டு ஒரே ஒரு பச்ச மிளகா போட்டுக்கோங்க நல்லா கீரி போட்டுட்டு அதுக்கப்பறமா வந்துட்டு வெங்காய நல்லா நீள நீளமா கட் பண்ணிருக்கோல பெரிய வெங்காய ஆ வெங்காய கொஞ்ச அதிகமா போட்டா கொஞ்ச டேஸ்ட் நல்லா இருக் கு அதனால ஒரு ரெண்டு வெங்காய வந்துட்டு நீள நீளமா கட் பண்ணி அதுல ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்ணு அது கொஞ்ச நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல வருனு சொல்லுவாங்கல்லையா அந்த மாரி நல்லா சுருண்டு வர மாதிரி நல்லா வேக வச்சுக்கணு ஆனியன அதுக்கப்பறமா என்ன பண்ணனா இந்த கிரேவிய இந்த இது அரச் சு வச்சிருக்கோல்லயா அந்த மி அ மிக்சி எடுத்து அந்த கிரேவி எடுத்து அதுல ஊத்தணு அதுல போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணு நல்லா கொதிக்கி விட போது நீங்க வந்துட்டு என்னென்ன மசாலா ஆட் பண்ணுனா கொஞ்ச மொளகாதூள்ளு அதுக்கப்பறமா உப்பு மஞ்சள் தூள் ஆட் பண்ட்டு அது கொஞ்சோண்டு கரம் மசாலா அதுக்கப் ப்றோ கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்ணு கொஞ்ச சிக்கன் மசாலா இருந்தா அதுவு நீங்க கொஞ்ச ஆட் பண்ணிக்லா அத வந்துட்டு நல்லா கொஞ்ச வதக்கிட்டே இருக்கம்போது சிக்கனயு எடுத்துட்டு ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன வந்துட்டு அதுல நீங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு பெரட்டி விட்ருணு நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு அந்த தண்ணிய ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்பறமோ கொஞ்ச கொண்டுமா இது புதினா எல அத வந்துட்டு மேலப்பா தூவி விட்டுட்டு அதுக்கப்பறமா வந்து மூடி வச்சிர்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு இருவது இருவத்தஞ்சு நிமிஷ கிட்ட நல்லா வேக விடணு அதுக்கப்றோ நீங்க அப்பப்ப நடுவுல ஓபன் பண்ணி கொஞ்சம் ஆ கெலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு இருவது இருவத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்பறமா நீங்க ஓப ன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கொஞ்ச லைட்டா எண்ண பிரிஞ்சு வரு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்றோ பாத்தீங்கன்னா நல்லா சிக் கன் வெந்திருக்கு அந்த கிரேவியு நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இத வந்து ட்டு நல்லா கிரேவியா வேணா அப்டின்னா கொஞ்ச நீங்க சுருண்ட கொஞ்ச அதுக்கப்பறோ திருப்பியு கொஞ்ச வதக்கிட்டே இருந்தீங்கினா நல்லா திக் காயி வரு அந்த மாரியு பண்ணிக்கலா நா கொஞ்ச கிரேவியாதா எப்பயு பண்ணுவே இந்த மாதிரி வந்துட்டு நீங்க ஃபுல்லா எல்லா ரெடி ஆனதுக்கு அப்றோ கொத்தமல்லி எல தூவி விட்டு அதுக்கப்றோ எறக்கிடலா இது நல்லா செம டேஸ்ட்டா இருக்கு அன் பரோட்டா அதுக்கப்றோ வந்துட்டு சப்பாத்தி க்கு அதுக்கப்றோ இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையா இருக்கு இந்த ரெசி பிய நீங்க கண்டிப்பா ஃட்ரை பண்ணி பாருங்க
கண்டிப்பா தோழி நீங்க சொல்லும் போதே எனக்கு வந்து நாக்கு ஊரு து இப்டி ஒரு நச்சுன்னு இருக்கு அப்டிங்கறது வந்து ரொம்ப எளிமையான ஒரு முறை ல வந்து சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி உணவுகள் வந்து பெரிம்பாலு வந்து நா சமைக்க மாட்டே அசைவ உணவுகள் வந்து என்னோட வீட்ல என்னோட அம்மாவு என்னோட கணவர் அந்த மாரிதா வந்து அவங்க ரெண்டு பேரு தா சமைப்பாங்க நா வந்து நல்லா உக்காந்து சாப்டுவே அதுலயு வந்துட்டு இந்த மாதிரி நீங்க சொன்ன இதே மாதிரி வந்துட்டு வெங்காயம் வந்து இன்னும் சின்ன சின்னதா வந்து சிறிதா வந்து நொறுக்கி போட்டு ஆ தக்காளியும் வந்து போட்டு நெறைய மசாலா வகைகள் அரச்சு எதுவு பெருசா ஊத்தாம மசாலா வகைகள் அதுக்கப்றோ ஆ இஞ்சி பூண்டு அதுக்கப்றோ வந்து சீரக சோம்பு அதெல்லாமே வந்து தேங்கா அதெல்லாமே அரைச்சு ஊத் தி வந்து பாத்தீங்கன்னா அடுப்புல சமச்சு வந்து என்னோட கணவர் ஒரு போன மாச வந்து குடுத்தாரு ஃப்ரீயா இருக்குறனால வந்து சமச்சு குடுத்தாரு ஆ அது‌ வந்து அந்த உணவு வந்துட்டு இப்பவுமே என்னால மறக்க முடியல ஒரு நம்ம சாதத்துக்கு அவ்ளோ ஒரு அருமையா இருந்தது இல்ல அதோட கலர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுப்புல சமைக்கிறப்போ நம்ம நார்மல் கேஸ்டவ்ல வந்து நமக்கு எது நெறைய வித்தியாசம் வந்து கொடுத்துருந்தது அது ஒரு அ இரும்பு பாத்திரத்துல வந்து இரும்பு வட சட்டியிலையும் வந்து வணக்கி வச்சிருந்தனால அவ்ளோ‌ ஒரு கண்கொள்ளா இதா இருந்தது அது வந்து பாத்தீங்கன்னா டக்குனு அந்த நச்சுனு இருந்துச்சு அப்டிங்கற அந்த ஒரு வார்த்தையிலயே முடிச்சிர முடியும் அப்டி ஒரு நல்ல ஒரு சிக்கன் கிரேவி அதே மாரி பண்ணி கொடுத்துருந்தாரு அதுல வந்து நானும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் வெங்காயம் வந்து பிடிக்காது எனக்கு என்னதான் வந்து வயதானாலும் கல்யாணம்மானாலும் சரி வெங்காயம் வந்து பிடிக்காது அத எடுத்து ஓரமா வைக்கிற பழக்கம் தட்டுல ஒரு பக்கம் ஓரமா வைக்கிற பழக்கம் வந்து வெங்காய வெங்காய தக்காளிக்கு எப்பவுமே என்னோட தட்டுல வந்து எடம் இருக்கும் அந்த மாதிரி பொழுதுல நானும் வந்துட்டு எங்க அம்மாட்டா வந்து சொன்னே சமைக்கும் பொழுதே இதுல வந்து வெங்காய தக்காளி வந்துட்டு ஒவ்வொரு பக்கம் வந்து நா வெப்பா அப்டின்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு வந்து வெங்காயம் தக்காளி தேறதுக்கான அதுல வாய்ப்பே வந்து கெடைக் கல அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளியும் வந்து சுத்தமா எல்லாமே கரைஞ்சிருச்சுன்னா பாருங்க தோழி
கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணி குடுத்தா நீங்க வந்துட்டு வெங்காய தக்காளி சேர்த்துப்பீங்கன்னு நெனைக்கிறேன் ஏன்னா வெங்காயம் தக்காளின்றதே எந்த டிஷ்மே ஆஹ் ஆ அது இல்லாம வந்துட்டு செய்யவே முடியாது அப்டின்னு தா நா நெனைப்பேன் அது ரெண்டும் இருந்தாவே வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு சமையலே முடிஞ்சிரும் எதுவோ ஒரு காய்கறி இல் இல்லன்னா கூட செரி அந்த ஒரு வெங்காயம் தக் தக்காளி இருந்தாவே கூட அந்த சமையலேயே முடிச்சுட்டா அதுவும் ரிசி ருசியா செஞ்சிடலாம் அப்டின்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்பயுமே இருக்கு அந்த வெங்காயம் தக்காளிய வச்சே நான் அந்த தக்காளி தொக்குன்னு சொல்லிட்டு ஒன்னு பண்ணுவேன் அது வந்து ட்டு ரொம்ப இந்த சா சாதத்துக்கு வச்சு சாப்டா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் இந்த சப்பாத்திகெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆ ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி சாப்பிட மாட்டேன்னு சொல்லும் போது என்ன பண்ணலானா இதெல்லா த்தையும் அரைச்சு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களே இன்னு ரொம்ப ஈஸியா உங்களால தனியா எடுத்து வைக்க முடியாம அப்டியே சாப் ட்ருலா நா நினைக்கிறேன் சோ அந்த மாதிரியும் நீங்க ட்ரை பண்ணி பாக்லாம் இதுவே வந்துட்டு நெறைய டிஸ்ஷஸ் வந்து அந்த சின்ன வெங்காயம் வச்சு பண்ணுவாங்க எங்க அம்மா பண்ணுவாங்க இந்த சின்ன வெங்காயத்தே வந்துட்டு நல்லா நறுக்கி சின்ன சின்னதா நறுக்கி போட்டுட்டு அதுக்கப்பறமா வந்து இந்த காஞ்ச மொளகா இருக்குல்லையா அந்த காரம் அந்தளவுக்கு இல்லாத மாதிரி காந் பெரிய பெரிய காஞ்ச மொளகா இருக்கும் அ அத சின்ன சின்னதா அதை கட் பண்ணி கட் பண்ணிணும் அந்த கத்திரிக்கோள் வச்சு சின்ன சின்னதா கட் பண்ணினும் ஆனா உள்ள இருக்கிற அந்த விதைகள் எல்லாமே கம்ப்ளீட்டா எடுத்தணும் அத வந்து அந்த மாரி நறிக் கி நெறய ஒரு கப்பு நெறய வந்துட்டு அந்த காஞ்ச மொளகாவ எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்பறம் ஒரு பொ பாத்தரத்த வச்சு ஆ கொஞ்சோண்டு சோம்பு போட்டுட்டு அதுக்கப் பறொ இந்த சின்ன வெங்காயத்த போட்டுட்டு அந்த காஞ்ச மொளகா நறுக்கி வச்சிருக்கோம் இல்லயா அதிகம் போட்டுட்டு அப்பறொ பூண்டு வந்து பூண்டையும் இஞ்சும் நல்லா இடிச்சு போடணும் இடிச்சு அதுலயே போட்டுட்டு நல்லா சுருளா வதக்கணும் இதுல வந்துட்டு தக்காளி போட போட வேண்டாம் இதுல வந்துட்டு சுருள நல்லா வதக்கி எடுக்கும் போது அதுக்கப்பறமா சிக்கனயும் போட்ருணும் அதுக்க அப்பறமா மஞ்சள் தூள் மிளகா தூள் கொஞ்சம் தனியா தூள் போட்டுட்டு கொஞ்சம் கடசி சியா மிளகு தூள் போடணும் இது வரைக்கும் நல்லா சிக்கனை போட்டுட்டு மூடி வச்சிட்ணும் மூடி வச்சுட்டு நல்லா வெந்து வரணும் அதுலயே தண்ணி விடு நல்லா வெந்து வரும்போது அந்த கடைசியா வந்துட்டு ஒரு இருவ்து நிமிஷோ நல்லா மூடி வச்சு ஆ வேக வெச்சிட்டோ வெச்சுக்கோங்ளே அத நல்லா சுண்டி ஒரு கிரேவி பதத்துக்கு இல்ல ஒரு சைட் டிஷ் பதத்துக்கு வந்துரு அதுக்கப்பறம் நம்ம மெளகு தூவிட்டு மெளகு தூள் தூவிட்டு அதுக்கப்பறம் கருவே அ கொத்தமல்லி தூவிட்டோனா அது வந்துட்டு அது பள்ளிப்பாளையம் சிக்கன் அப்டின் சொல்ட்டு சொல்வாங்க அது என்னடானா செம்ம டேஸ்ட்டா இருக் கு சூப்பரா இருக்கு அந்த காஞ்ச மொளகா நம்ம போட்ருக்கோ இல்லையா அதுலதா எப்டி இருந்தாலு வெத இரு க்க போதில்ல அதனால வந்துட்டு இந்த காஞ்ச மொளகாவே எதோ ஒரு பொரியல் மாரி கடிச்சு சாப்பட்ற மாரி நல்லா வெந்திருக் கு அது அவ்ளோ டேஸ்டா இருக்கு இந்த டிஷ் கூட நீங்க வந்து உங் உங்க ஹஸ்பண்ட்ட பண்ணி பாக்க சொல்லுங்க ரொம்ப சுவையா இருக்கு உங்க அம்மா கிட்டயு சொல்லுங்க இத வந்துட்டு நீங்க ஒருத்தடவ செஞ்சு பாத்தீங்கன்னாவே உங்களுக் கு அது அடுத்த தடவ செஞ்சு சாப்ட்டே ஆகணு அப்டின்ற மாத்ரி ஒரு ஆச வந்துரு அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி அது
கண்டிப்பா தோழி நீங்க பள்ளிப்பாளையம் அப்டிங்கன்னு சொல்லும் போதே வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்கு அ இந்த மாரி நெறய சமூக வலைதளங்கள்ல நானு பாத்திருக்கே இப்போ இது போக வந்துட் டு இன்னொரு ஒரு சமையல் வந்து பாத்தீங்கன்னா இதே அசைவ உணவுல வந்து பிச்சு போட்ட கோழி அப்டின்னு சொல்லிட்டு அதுல வெறு வெங்காயமும் பச்ச மொளகாயோ வர மொளகாயோ அது மட்டுந்தா இருக்கு அப்றோ கோழி இருக்கு அப்றோ நா வந்து நெறய எண்ணெய ஊத்தி அத வேக வெப்பாங்க இந்த உணவுல வந்து ம த்த எதுமே வந்து அரச்சு ஊத்துறதோ அது எதுமே இருக்காது இந்த உணவுல வந்து இ நம்ப எப்போமே அரச்சு ஊத்தி பண்ற ஓரோட சுவை வந்து இருக்குன் நெனக்கிறீங்ளா இல்ல எப்டி தோழி
இல்ல இது அந்தளவுக்கு இருக்காதுன் தா நெனக்கிறே ஜஸ்ட்டு மொளகு மொளகு தூளு மெளகு தூளு போட்டு அதுக்கப்றோ அது ஒரு பொரியல் மாரி அப்டியே வதக்கி எடுத்துருவாங்க அப்டின் தா நெனக்கிறே அதனால தா சாப்ட்ருக்கே ஆனா வந்துட்டு அந்தளவுக்கு எனக்கு இஷ்டப்பட்ட மாரி இல்ல இந்த சிக் கன் ஒரு க்ரேவியோட கலந்து ஒரு சைட் டிஷ்ஷா வரும் போது தா டேஸ்ட்டு நல்லா அதுல அந்த ஜூஸ வந்து எறங்கி அந்த டேஸ்ட்டு இதே வந்துட்டு வர வரன்னு இருந்துச்சுன்னா அந்த அதுக்குள்ள அந்த மசாலா ஏறாம வந்துட்டு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக் காது அதனால எனக்கு அந்த ரெசிபி வந்து அந்தளவுக்கு ஆ நா ட்ரை பண்ணது கெடயாது அந்தளவுக்கு நா டேஸ்ட் பண்ணுன் ஆர்வமும் இல்ல அதனால இந்த மாரி வந்து ஒரு மசாலாவோட சேந்து நல்லா ஊறி இருந்தோ அ இ ருந்தா வந்துட்டு நல்லா ஒரு வாய்க்கு ருசியா இருக்கு அப்டின் நெனக்கிறே நானு
ஆமா தோழி ரொம்ப செரியா சொன்னிங்க நானும் வந்து பல வாட்டி யோசிச்சது உண்டு இது என்ன வெறு த்த வெறு வெங்காயத்தையு வந்து மொளகாவையு மட்டு போட்டு வேக வெக்கிறாங்க இது எப் டி ஒரு சுவை வந்து தரக்கூடு என்னதா இருந்தாலு நம்ம அரச்சு ஊத்தி அதுல வர அந்த சதை குள்ள எறங்கற ஒரு இதாகட்டு அந்த மாரி இதுங்கும் போது அதுக்கு தனிப்பட்ட சுவையா இருக்கும் அப்டின் நானு நெனச்சதுண்டு இப்போ நீங்க வந்து அதுக்கான ஒரு பதில வந்து சொல்லிட்டீங்க தோழி இந்த மாத்ரி நம்ம வந்து நம்மளோட உணவுகள் வந்து சமைச்சு சாப்பிட்டாதா எப்பவுமே அதுக்கான ஒரு தனி சுவை வந்து நமக்கு தெரியுமில்லைங்ளா உங்களிட்ட பே சனது நெறைய விஷயங்கள் நா வந்து தெரிஞ்சிக்கிட்டே தோழி இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேசலாங்க சரிங்ளா
இப்ப உங்க கூட பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி இ இன்னொரு தடவ வாய்ப்பு கெடைச்சா பேசலாம் நன்றி
நன்றிங்க தோழி நன்றி